ஹலோ
நல்லா இருக்கீங்ளாப்பா
அ நல்லா இருக்கே மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நா நல்லா இருக்கேப்பா டீ எல்லா சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சு மேம் நீங்க டீ காபி எல்லா குடிச்சாச்சா
அ சாப்ட்டாச்சுங்க டிஃபன்லா நைட்டு தா பண்ணனு நீங்க டிஃபன் பண்ணணுமா நைட்டு
ஆமா மேம்
என்ன டிஃபன் நானு தா சப்பாத்தி போடணு
மதியோ பிரியாணி செஞ்சோ
பிரியாணி சாப்ட்டீங்ளா என்ன பிரியாணிங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எனக்கு பிரியாணிதா ரொம்ப புடிக்கு எனக்கு பிரியாணிதா ரொம்ப ரொம்ப புடிக்கு ஐ எம் ஃபேவரெட் மை ஃபேவரெட் ஃபுட்டே பிரியாணி என்ன பிரியாணி குடுத்தாலு சாப்டுருவே பட் எல்லாமே நான்வெஜ் எல்லாமே புடிக்கு ஆனா வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப புடிக்கு
அப்டிங்ளா
பிரியாணி நாட்டுகோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி இது மட்டுதா சாப்டிருக்கே மத்த அந்த பிரான் பிரியாணி ஃபிஷ் பிரியாணில்லா சாப்டதே இல்ல
அ ட்ரை பண்ண வேண்டியதான வீட்ல
நீங்கல்லா செய்வீங்ளா அந்த பிரியாணி எல்லா
செய்யுவே ஆனா இன்னிக்கு வந்து ஏ மாமியாரு வெளிய போயிட்டாங்க அதனால இன்னிக்கு செஞ்சே நா அவ்ளோவா செய்ய மாட்டே மாமியார் தா செய்வாங்க
நல்லா செய் நல்லா வந்துருந்துச்சா
அ சூப்பரா வந்து இருந்துச்சு
அப்ப நீங்களே செய்யீங்க இனிமே
ஆமா இனிமே நம்மதா செய்யனு
விட மாட்டாங்க
அ இல்ல அப்டில்லா இல்ல நா தா நீங்க செஞ்சிருங்க மாமி சொல்ட்டு நா செய்யிறது இல்ல நா செஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்ட்டு
அ நான்வெஜ்ல வேற என்னென்னா புடிக்கு உங்ளுக்கு
நான்வெஜ்ஜில ஃபிஷ்
என்னென்னா பண்ணுவீங்க நல்லா பண்ணுவீங்க ஃபிஷ் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரை
அ அதெல்லா மா மாமிதா பண்ணுவாங்க
அ நண்டு நண்டுல்லா செய்வீங்ளா அது அவங்கதா செய்வாங்க எல்லாமே அவங்களே செஞ்சிருவாங்க கத்துக்கங்க அவங்ககிட்ட இருந்து
அ செரிங்க மேம்
கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க அத நீங்களே செஞ்சிறலாமே செஞ்சு ஹஸ் ஹஸ்பான்ட் கிட்ட நல்லா பேர் வாங்கிறலா ஐ ஏ ஒய்ப் நல்லா பண்ணிருக்காங்க அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா மாரி பண்ணியிருக்காங்க அப்டின்வாங்க அம்மா மாரி சொன்னா அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு சொல்லி இருக்காங்ளா ஒ ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரா அப்டி
அந்த மாரி கம்பேர் பண்ண மாட்டாங்க நல்லா இருக்கு
இல்ல நா ஒரு எதாவது ஒரு டிஷ் பண்ணா எங்க அம்மா பண்ண மாரி இருக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு
ஆஹா அப்டில்லா சொல்ல மாட் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஹ அந்த மாரி சொல்ல மாட்டாங்க நருக்ஸ்
அப்டி யாருமே சொல்ல மாட்டாங்க அம்மா வீட்ல அம்மா வீட்ல அம்மா அழுனா அப்ப நல்லா பண்ணுவாங்க நம்ம அம்மா அம்மா நா நல்லா
அம்மா ஆ ஆ நண்டு கிரேவி நல்லா பண்ணுவாங்க
ம் ஃப்ரீயா பேசுங்க சும்மா நா உங்க ஃப்ரெண்டு தா பேசுங்க
ஆ ஆ ஓகே ஓகே
ஆ நண்டு நல்லா பண்ணுவாங்க
ஆஹா வந்துட்டாங்க
ஆ இப்ப வந்ட்டாங்களா ஆ வந்து தொத்திக்கிட்டாங்களா உங்கள ஆ அவுங்க அப்பாட்ட கொஞ்ச நேர விட்டுட்டு பேசுங்க
ஆம்
எத்தன வயசு ஆகுது கொழந்தைக்கு
வச்சு கிட்ருக்கே இடுப்புல
செரி ஃப்ரீயாயிட்டி கூட கூப்புடுங்க ஃப்ரீயாயிட்டு கூப்புடுங்க கட் பண்ற ஆ சேரி ஃப்ரீயாயிட்டு கூட கால் பண்ணுங்க நா வக்கவா ஆ ஃப்ரியாயிட்டு கூப்புடுங்க
ஆ பேசலாம் நீங்க என்ன சொ ஓகே